ஹலோ
ஆ கேக்குதுங்ளா கேக்குதா
கேக்குது
ஆஹ அது ஏதோ சின்ன இரர் போல ஆப் டெலீட் பண்ட்டு இன்ஸ்டால் பண்ணே சரி ஆயிடுச்சு
அப்டியா உங்குள்து தா ப்ராப்ளமா
ம் ஒ ஒருத்த வந்தாக்கா ஒரு மூணு வாட்டி ஃபோன் பண்ணே இந்த ஒர்க ஆவுலோன்ட்டு போயிட்டா அவன் பாவ்வே அவெ பண்ணி பேசணூ மூணூ வாட்டி
ஐய்யய்யோ ஆ
நால்லா பேசிடுவே நல்ல பையே அவெ சின்ன பையே சுப்பரா பேசிருந்தா ரித்தீஷன்னு ஒரு பையே
ஆ பேஸ் ங்க
ம் சர் நைட் ன்னா சாப்ட்டீங்க ஏன்னெ சமைக்கிலயா இண்ணூ
இன்னூ என்ன அந்த ர சாப்பாடூ இருக்குது அந்த கழ் ரசமோ இருக்குது இல்லெனா சிக்கன் பொக்கடா வாங்கி வச்சு சாப்ட்ர்ணூ
செரி நியர் பை அது கடல்லா
கடை பக்கத்துல இருக்கு பக்கத்துல ஒருத்தவங்க இர்க்கிறாங்க இல்லென்னா ஏ பொண்ணே போய் வாங்கிட்டு வந்ரூ
நீங்க சிட்டியா வில்லேஜ் போலயா நீங்க ‌அ ஆ சிட்டியா வில்லேஜ் போலயா சிட்டியா வில்லேஜ் போலயா
ஹெ ஹேங் புரில்ல எனக்கு
இல்ல நீங்க சிட்டி போல எடத்துல இருக்கீங்களா இல்ல விலேஜ்ன் கேக்குறேங்கா
இல்லெ இல்லெ வில்லேஜ் இல்ல சீ தா
ஆ சிட்டியா ஆஹ் ஹா நாங்க வில்லேஜ் பக்கா வில்லேஜ்
சென் அப்படியா எந்த ஊரு
ஊரு திருவள்ளூர் மாவட்டம் செம்பேடு கிராமம்
ம்
மிங்கில் ஒட்டாட்சியம்
அத்தா இல்லெ விவசாயோ என்ன பத்தி எதனா சொல்லு அங்க உங்க அம்மா என்ன விவசாயோ பண்றாங்களா
இல்ல இல்ல அம்மலா கம்பெனில வேல செய்றாங்க அப்பா ஆட்டோ ஓட்டுவாரு ஆ விவேஸ்த் தாயோ வந்து நாங்க நெலலா இருக்கு அனா நெலோ இருக்கு எதுமேப் பண்ணல
ஏ
ஆனா எல்லா விவசாயம் பத்தியுந் தெரியு
அப்புடியா
ம் அது காலேஜூ போயிட்ருந்தே டைம் கெடைகல ஆனா எல்லாமே தெரியு விவசாயம் பத்திலா எப்டிப்
அப்போ உங்குளுக்கெல்லா என்னத் தெரிமாத் தோணு இங்க கம்பெனிங்ல வேல செய்ணுன் தோணு இங்கே இருக்கறவுங்களுக்கெல்லாம்
எனகு இப்போ கூட ஃபார்மிங் பண்ணனுதா ஆச
ம்
இங்க அது வந்து தனித்தனியா இருக்கில அன்னால ஒன்னு ஒரே எடத்துல இருந்தமனா ஒரு ஃபார்மிங்கி நல்லாருகு இப்ப இங்க கொஞ்சோ அங்க கொஞ்சோ இங்க கொஞ்சோ அங்க கொஞ்சோ அந்த மேரி ஒரு பத்து எடத்துல மாரி மாரி இருக்கு ஆச்சி நெல்லு இந்த மாரி இந்த மீன் ஃபார்மிங்கு அந்த மாரி வேணாப் பண்லா நெல்லு கலக் கா நார்மலா வில்லேஜ் சைட்லாம் பண்ணுவாங்கல்ல இந்த கத்திரிசெடி அ பூச்செட் டி அண்டக்கா அந்த மாரி சிறு விவசாயலாம் பண்லா பெரு விவசாயன் பாத்தா இந்த நெல்லு கலகா
ம் ம் அதுக் கலக்காப் போட்டா பெருசா விவச் சயோ
இல்லக்கா அதாப் பெரு விவசாயனா இப்ப நீங்க இந்த கத்திரிக்கா வெண்டக்கா அதெலாம் போட்றீங்கில்ல அதலா இந்த சின்ன எடத்துல இப்ப எப்டி சொல்ற ஒரு பத்து அடி அந்தக் கழநிலப் போட்டு நீங்க அப்டே பத் த்துருவாப் பாக்கிட்டு அந்த மாரி வித்துல்லா இது நா சொல்றேல்ல இது வந்து எனையசு கத்திரிகாலா வளரது சிம்பிளு சும்மா அறுவட பண்ணில்லா இந்தக் கலக்கா இந்த நெல்லுலா இருககதாம் பிரொசீஜர் அதிகோ
அதா மூட்ட கணக்றே ஆமா
இப்ப நெல்லுப் போட்டோனா அது மொதல ஒரு எடத்துல போயி்ட்டு நாத்து நட்னு இந்தக் கைனிய வந்து டிராக்டர் வெச்சு ரெடி பண்ணு திருப்பி அதச் சேடன் சொல்லுவாங்க அது பண்ணுவாங்க ஒரு மூனு வாட்டி எல்லா இதையும் நெலலாம் பதப்படுத்துவாங்க நிலத்த அதப் பண்ணிட்டே அந்தக் கழ்னில இகர நாத்த எடுத்துனு வந்து இந்த கழ்னில நட்டு ப்ராப்பரா ரோவாப் பண்ணி நட்டு அதுகப்பறமா அத மருந்து போட் ட்டு அதுகப்பறோ அது நல்லா வளரவிட்டு அந்தப் பில்லு மருந்த அடிச்சி பில்லு வளராம பூசி மருந்த அட்ச்சிப் பூட் ச்சோறோ வள வளராமே இதலாம் பண்ணி நல்லா வளர வெப்பாங்க அது அப்பறோ அந்த ப்ரௌனிஷா மாறும் இந்த மஞ்சக் கலர்ல காஞ்சி நல்லா வெயில்ல அது மாரி அது அப்பறோ அறுவடைகு ரெடியாவு அது அப்பறோ அளப்ப அளப் பர மிசின் வந்து அறுத்து அதத் திருப்பி எடுத் தும் போயிட் நல்லாக் காய வெச்சு அது அப்டிபோ ஸ்கீம் ஒன்னு இருகு அது அந்த தமிழ்நாடு அதுச் கீமிலப் போட்டமனா நல்ல பெனிஃபிட்டு
அப்புடியா
போக்கோனு வாங்கி நெல்லுப் போன்னு
ஆ அதா இந்த ரேஷன்ல நம்ளுக்கு இந்தப் பருப்பு எல்லாந் தராங்ளே அந்த விவச் சாயங்கிட்டுதா வாங்வாங்களா அது நல்லப் பருப்பா நல்லப் பயிராப்பா
நல்லப் பயிர்தாங்க்கா அதா சொல்ட்டனே இத டே தான பூச்ச மருந்து அடிப்பாங்க அ அதுக்கப்றோ இந்த பில்லு மருந்து அடிப்பாங்க அவ்ளோதா எல்லா ஊர்லயு பண்றதா சாப்பாட்டுக்கு சாப்பிடுறோன் சொல்லி அந்த மருந்து அடிச்சுதா
தா அந்த பக்க பக்கத்துல எல்லா எப்டி உனக்கு செடிங்க இந்த மாரிலா இருக்கா நெறிய
இருக்குக்கா பூச்செடி இருக்கு எல்லாமே இருக்கு மீன் இருக்கு பூச்செடி இருக் கு வெண்டகா இருக்கு கத்திரிகா இருக்கு நெல்லு இருக்கு
அப்பனா நீங்க நீ வாங்கி சாப்ட வேணா அப்டியே ஃப்ரெஷ்ஷா எடுத்து சாப்பிட்றது நல்லா இருக்குல்ல உனக்கு
அவ்ளோதா இப்ப கத்திரிக்கா குழம்புனா கத்திரிக்கா பச்சிக்க போறோ வெண்டக்கானா வெண்டக்கா கருவாப்பல எல்லா அப்டியே பறிச்சுக்க வேண்டியதா ஆனா உங்களுக் தெரியுல் ம்
அதெல்லா பாக்கணுன் ரொம்ப ஆச எனக்கு
ஆ நீங்க சிட்டின்றீங்களே நீங்க எந்த ஏரியா அந்த சைட்ல எதுவு இல்லயா
அந்த எடத்துலல்லா இல்ல ஒரே ஒரு ஒரு கொய்யாக்கா செடி மட்டு இருக்கு அதுல கொய்யாகாவே காய்க்க மாட்டோங்குது நா அங்க எட்டி எட்டி பாத்தே
ரொம்ப வருஷமா இருக்கு எனக்கே தெரியாது இது கொய்யாக்கா செடின்ட்டு ஏனா காய்ச்சா தான தெரியு என்னடா இது ரொம்ப வருஷமா இருக்கேன் பாத்தா கொய்யாக்கா செடி ஒரே ஒரு காயு இல்ல பிஞ்சு இல்ல அதுல
ஆமா அதுதா
அது காய்க்கவே மாட்டுது அது என்னாச் செடினு கூட கிட்ட போல
ஆ மாடி வீட்ல இருக்றோமா எதுனா ச கருப் கற்பூறவ இது கற்பூர வல்லின் சொல்லுவாங்கள்ல அத வந்து சளி பிடிச்சா சாப்ப சாப்பிட்ணுன் சொல்லிட்டு வச்சா அங்க வாடக வீட்ல தா இருக்றோ ஹவுஸ் ஓனர் வருவாங்க மேல வந்து அப்டி வேரோட புடுங்கி போட்டு போயிடுவாரு அய்யோ நாங்கல்லா தண்ணி ஊத் ஆ அத் அது சொன்னாவ அதெல்லா தண்ணி படு அப்றோ தலத்மா அந்த இதெல்லா இதுவாயிடு ஓட்டை ஆயிடு எங்க தளோல்லா வேஸ்ட் ஆயிடு செடி எல்லா வளக்க கூ அப்டி எல்லா இல்ல சாதாரணமா வீடுதா அப்பாட்மென்ட்லா இல்ல ம் மேல கீழ ஹவுஸ் ஓனரு மேல மூணு வீடு இருக் இதுல அதுல நடு வீடு என்து
அ பக்கத்ல இருக்கவங்ளா ஃப்ரெண்ட்லியா
ஆ அவங்கவுங்க ஆமா பா பெரியவங்க தா பேசுவோ அவ்ளோதா
அ அ
அவுங்க ரெண்டு ஒரு பெரிய பொண்ணு இருக்கு கல்யாணோ ஆயிட்டு கொழந்த பொறந்துருக்கு பைய ஒருத்த இருக்குறா அவ வேலைக்கு போறா பக்கத்து வீட்ல ரெண்டு சின்ன பசங்க இருக்குறாங்க அவுங்க அம்மா அப்பா
அதா நியர் பையில சண்டல்லா எதுவு இல்ல ஜாலியா இருப்பீங்க
ஜாலியா இல்ல அவ்ளோ பேச மாட்டோ
அ இங்க எல்லாமே பக்கத்துலதா இருக்கு ஆனா பக்கத்து வீட்ல ஃபுல்லா சண்டையாதா இருக்கு எல்லார் வீட்லயு ஆனா எதா ஃபங்க்ஷன் டைம்ல அப்டியே ஒன்னு சேந்துப்பாங்க அவ்ளோதா அதா செடி பிரச் சின இந்த ஆடு செடி மேயுறது தண்ணி தொறந்து வுட்றது இந்த மாரி சண்டையாதா இருக்கு இந்த நெல பிரச்சனைங்க
ஆ நீங்க நீங்கல்லா அப்டிதா அப்டிதா சண்டையா தா இருக் உங்க எடத்துல மழ வந்தா தண்ணியெல்லா நி க்குமா
அதெல்லா எதுவுமே இல்லக்கா மழ வந்துச்சுன்னா ஜாலியா இருக்கு இப்பயே மழ வரப் போலதா இருக்கு கரு கும்முன்னு இருக்குது ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள்ல சாய்ந்தறனா நல்லா மழ பெய்யுது நேத்தெல்லா காத்து மண்ணு கிண்ணுல்லா பிரிச்சின்போது ஒரு ஏழு மணிக்கா நைட்டு
அ ஆனா செடி என்னென்ன செடி இருக்கு அங்க எனக்கு செம்பருத்தி தேவப்படுதா இங்கென்னன்னா எல்லாத்தயு கேட்டே செம்பருத்தி பூ வேணு கப்பறோ தொள
சித்தப்பா வேற இந்த திருமுலாயில் தெரியுமா உங்களுக்கு
கேள்விப்பட்ருக்கே அதெல்லா
அதா அந்த அம்பத்தூரு ஆவடி அதெல்லா தெரியுமா அந் சைட்ல்லா அ அங்கதா டெரஸ் கார்டினு வெச்சின்னுருக்காரு
ம்
ம் இந்த டெரஸ் கார்டில என்னன்ன செட்டப் பண்ணும்மோ அது எல்லாமே அப்டியே இருக்கு அது போல அது சாஸ் ட்டு எதனா கடைக் கிடைக்குப் போனா அப்டி ஒண்ணு ரெண்டு எத்துன்னு வந்து ஹலோ இன்னாக்கா எக்ககோ அடிக்கிது நீங்க நா பேசறது எனக்கே இப்ப கரெக்டா இருக்காது திடீ திடீர்னு எக்கோ அடிக்குது
அந்த காத்துக்காக அப்டியே இருக்குது
ம் வீட்லல்லா வெக்க மாட்டே எனக்கு தெரிஞ்சவங்ளுக்கு குத்துருவ அவ்ளதா அ இந்த மாரி படே எதாச்சு அ அ வீட்ல இங்க இருக்குக்கா
ம் உங்க வீட்ல என்னென்ன இருக்கு
எங் வீட்லல்லா செம்பருத்தி இருக்கு கட்றாய இருக்கு வாழ மரோ இருக்கு இதெல்லா வீட்டு பக்கத்துல இருக்கறது பின்னாடி
ம் உ வீட்டுக்குள்ள உங்களுக்கு எது வெக்கிலியா நீங்க
ஆ ஆ அதெல்லா செட்டாகாது கொடியே இருக்கு ஒரு அந்த சம்திங் செடின்னு சொல்லுவாங்கல்ல சம்திங் பூ தெரியுமா கொடியில வர வருமே ஆ அது வெச்சிருக்காங்க அம்மாக்கு அந்த பூவ புடிக்கு
புடிக்கு
ம் அது மட்டு இருக்கு அத கிள்ளு கிள்ளுன்னுவாங்க அதுல எறும் எறும்பா இருக்கு ஒரு ஒரு டைமு ஒரு ஒரு டைம் நல்லா இருக்கு
அப்டியாணா
ம் அத கிள்ளு அவ்ளதா கழனியில இருந்து இப்போ கழனில்லா பண்றது இல்லக்கா அதே ஒர்க் கர்ட்டா இருக்குது சேல்ரி அதுவே கர்ட்டா இருக்கு அம்மா அப்பாக்கு
ஆமா ஆமா கரெக்ட் தா
ம் அங்க போயிட்டு ஏ இது பண்றது இருக்கட்டு இல்லல்லக்கா அம்மாலா படிக்கல எ ஜென்ரேஷனு அப்பா படிக்கலா அம்மா படிக்கலா
ஆனா பாரு உங்கள படிக்க வெச்சிருக்காங்கன்னா எவ்ளா பெரிய விஷ்யோ இல்ல நீ நல்லா பாத்துக்கோ அம்மாவ நல்லா பாத்துக்கோ அப்பாவ நல்லா பாத்துக்கோ நீ
ம் அவங்கள பாக்க தானே இருக்கோ நம்ப
அதுதா இல்லப்பா எங்க வீட்லல்லா எங்க ஃபேமிலிலையு நடந்தது எங்க அண்ண பையனா எங்ளுக்கு உசிறு நல்லா பாப்போ அவன நல்லா படி சி எதுனா நம்போ அப்பா அப்ப படிச்சு ஒரு நல்ல கம்பெனிலதா வேல கடச்சு நல்லா பேசுவா போனாலே வா போனு அனுப்பி அத்தன்னா அத்த அளவுக்கு அவ வந்து அத்தன்னு கூப்ட மாட்டா பேரூட்டு தா கூப்புடுவா ஏனா அவ்ளோ தொலுக்கு இல்ல நாங்க பேருட்டு கூப்பற மாரிதாருக்கு
ஆ
அதுக்காக என்ன பண்வா பேரூட்டி தா கூப்புடுவா இருந்தாலு எப்ப வேலைக் போயி சம்பாரிக்க ஆரம்பிச்
அப்டிதா வேல கடச்சுசா உங்ளுக்கு
ஆ ஒரு கம்பெனில வேல கெடைச்சிச்சு அவன் பணோ நாங்கல்லா நல்லா அப்போ னாங்கல்லா சின்னதா இருக்கும் போது அவன் கூடல்லா நல்லா அவனு சின்னதா இருக்கு போது அப்டி இருந்தோ அப்பல்லா நம் அப்ப நாங்கல்லா அப்பலா நல்லா வேல செஞ்சோ கம்பெனி சிப்பல்ல ஒரு கம்பெனில வேல செஞ்சோ சம்பாரிப்போ வீட்ல எல்லாருக்கு ஒன்னா குடுத்துனு இருப்போ அப்பல்லா நல்லா இருந்தா அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சோனே நம்ளுக்கு ஒரு இப்ப எங்க நம்ப காசு கேப்போமோ நம்ப புள்ளைங்களுக் எல்லா தர வேண்டியது வருமோனு பேச்சே வெச்சுக்க மாட்டான் போனா கூட வானு கூட கூப்புட மாட்டான்
நம்புளுக் தரலன்னா பரவால்ல அவங்க அம்மா அப்பா வாச்சு அவன் பாத்துக்கணுல
அவன் காசே அவன் வச்சுப்பான் அப்பாக்கே தரமாட்டான் அந்த ரிப்போர்ட் எல்லா வருது இருந்தாலு அத்தோன்றது ஒரு மரியாத தரணுல
ம் ஆம்மா
அது கூட பேச மாட்டா அவனதா நாங்க நல்லா நம்பின்னு நல்ல பைய எங்ளுக்கு எங்க அம்மா அப்பா இல்லையா அண்ண ஒருத்வுங்க இருக்கிறாங்க அவங்க தா எல்லாருக்கு கல்யாணம் பண்ணிக் குடுத்தாங்க அதுக்காக சேரி நம்ம எங்க அண்ணனுங்க எங்க அண்ணன் தா எங்கள சின்ன வயசுல இருந்து வளர்த்து கட்டி குடுத்தாங்க அப்றோ நம் ப அதே மாரி இல்லாமே இருந்தோ நம்பளுக்கு ஒரு அண்ண பைய இருக்கா அதே மேரி நம்ப புள்ளைங்கள பாத்துப்பா புரியுதா அப்டி ஒரு டாட்ல இருந்தோ பார இப்ப அவனோட இதுவே இதுவாயிடுச்சு நம்மிட்டே பேச மாட்ரா அப்புற நம்ப கூட புள்ளைங்கள எப்டி பாத்துப்பா
அத்தான
ஒரு பீலிங் வந்துச்சு நம்ளுக்கு யாரு இல்ல அப்டீன்ட்டு எல்லா வந்துருச்சு
சேரிக்கா டைம் ரொம்ப ஆகுது
ஆ சேரிப்பா
ம் ம் சேரி
நீ பேசுனதுக்கு ரொம்ப நன்றி
ம்